ஆஹ் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ
ஆஹ் முடிஞ்சு சிஸ்டர்
ஓகே ஓகே
இப்பதான் சாப்ட்டேன் அப்பறமா என்ன பண்றீங்க
நானா ந சும்மா இருந்தேன் சரின்ட்டு உங்ககிட்ட பேசலான்ட்டு பேசிட்டுருக்கேன்
ஓகே அப்பறம் லாஸ்ட் டைம் தீபாளிலாம் எப்டி செலபரேட் பண்ணீங்க
தீபாவளி நல்லபடியா போச்சு எங்க நேட்டிவ்க்கு போயிருந்தோம்
ஓ
ஆ அங்க போயிட்டு அங்க எங்க ஃபேம்லி மெம்பர்ஸ் எங்க ஃபேம்லி கொஞ்சொ பெரிய ஃபேம்லி ஸொ அதுனால எல்லா குட்டீஸு பெரியவ்ங்க எல்லாரு
ஆமா ஃபங்க்ஷன்னால ஃபங்க்ஷன்னால தான எல்லாருமே ஒண்ணா இருப்பாங்க
ஆமா ம் அப்பதா எல்லாரு ஒன்னா வருவாங்க ஊர்ல அவ்ங்கவ்ங்க ஊர்லருந்து எல்லா வருவாங்க இல்லெங்ளா
ஆமா ஆமா
ஆ ந நல்லா போச்சி உங்கள்க்கு எப்டி போச்சி ஃபெஸ்ட்டிவெல்லா
ஆ இப்ப ரீசன்ட்டா பக்ரீத்தா வந்துச்சி
அ
நல்லதா போனுச்சி ஆ பக்ரீத்னாலே பிரியாணி ஆ மட் டன்தா அதிகமா குடுப்பாங்க
ஓ ஓகே ஓகே
ம் ஆனா நா இங்கதா இருந்த இப்போ மாமி வீட்ல இதுக்கப்றோ ஒரு டூ டேஸ்கப்றொந்தா அம்மா வீட்டுக் போய் ட்டு அங்க எல்லாரையு பாத்து எல்லா நல்லா அ பியாணி செஞ்சி சாப்ட்டுட்டு அடியே போயிட்ச்சி அ ஆ
நல்லப் படியா போச்சு ஆமா இப் போ லைனா பண்டிக வந்துட்டேதா இருக்கு
ஆமா இப்பயு அம்மாவாச என்னென்னமோ சொல்றாங்க என்னன் புரியில ஆடி ஆடியில ரொம்ப பங்க்ஷனா இருக்கு கு ஆடியில மேக்சிமொ மேரேஜ் பண்ண மாட்டாங்கல்ல
ஆமா பண்ண மாட்டாங்க
ஆ அ எனக்கு ஆடியிலதா மேரேஜ் பண்ணாங்க ஆமா ஒரு ஒட்டி தான அப்டியே ஆ பத்தாம் மாசொ அக்டோம்பர்லலா தீபாவளி வந்துரு
ஆமா
ஓகே
அதே தீபாவளி பொங்கல்லா அ ப்டியே வந்துச்சுன்னா எல்லா பண்டிகையு அப்டியே கலக்கட்டு
ஆமா அந்த ஃபெஸ்டிவெல் டைம்ல தான ஊருக்கு போ முடியு நம்ம
ஒ அந்த டைம்லல்லா ட்ராஃபிக் தாங்க அதிகமா இருக்கு ஊருக் போணுனு நென்ச்சாவே கஷ்டமா இருக்கு
வந்து நம்ம வந்துட்டு போனனுதா இல்லனா ரொம்ப கஷ்டொ அது அந்த அப்ப நாளக்கி கி ஃபங்க்ஷன் இது ஃபெஸ்டிவெல்னா மொதொ நாள் கெளம்பி போறாங்க பாருங்க ஐயோ ரொம்ப மோசொ அதுவு சென்னை சொல்லவே வேணா சுமா நார்மல் டேஸ்ல போனாலே அவ்ளோ ட்ராஃபிக்கா இருக்கு
ஆமா
அங்க அதிகமான பீப்புளே அங்கதான இருக்காங்க எல்லார்மே மோஸ்ட்லீ ரொம்ப நார்மல் டே ஸ்ல போனாலுமே அங்க பக்கத்லையு ஐயையோ இன்னு பைக்கு காரு போய்க்கிட்டே இருக்கு ஏதாச்சு ஒன்னு
ம் ம்
இல்ல ஈவ்னிங் டயத்துலயு மார்னிங் டயத்துல அத் அதா கரெக்ட்டா நா ஆஃபிஸ் போற டைமு ஆஃபிஸ் விட்டு வர்ற டைமு ரொம்ப கஷ்டொ அந்த டைம்ல எங்கியு வெளியில போய்றக் கூடாது அந்த மெரினா பீச்சுக்குலா போய்றவே கூடாது அங்கப் போயிட்டு எதுக்குடா அங்க போனோன்ன மாரி ஆயிட்ச்சி
ஆமா ரொம்ப ட்ராஃபிக் இருக்கு இன்னொன்னு நவ்ரவே முடியாது எதோ இஞ்ச்சு பை இஞ்ச்சா நவர் ற மாரி இருக்கு
கெ இன்னு ஒரே இதுலயே ரொம்ப நேரொ நிக்கிற மாரிதா இருந்துச்சி ம்
ஏனா இப்ப எல்லா ஊர்லயுமே டிராஃபிக் அதிகங்கப்பா எங்க போனாலுமே ஒரு வீட்டுக்கு ரெண்டு மூணு வண்டி வெச்சிருக்காங்க
எங்க சைக்கிள்ளா இருந்ததுபா இப்ப எல்லா வீட்லயு காரு காரு பை கு இப்ப எங்க விட்லேயு இருக்கு ரெண்டு பெரு தா இருக்கோ ரெண்டு ஸ்கூட்டி இருக்கு
ஒ
ஆமா அப்டித்தானே எல்லா வீட்டுலயு எல்லாமே வாங்கி கார் வாங்கணோ கார் கார் இப்ப ஃபைவ் லாக்குல்ல கெடைக்கிறனால எல்லா கார் கார் எறக்கிச்சிங்க எல்லா அது இப்ப தார் ரொம்ப ஃபேமஸா போயிட்ருக்குல
ஆ
யா முதல்ல செஞ்சது ம் பிரியாணி பண்ணீங்களா நிங்க
ம் பண்ணுவே பட் நீங்க சொல்லுங்க எப்டி பண்ணுவீங்கன்ட்டு
நாங்க எங்களோட ஸ்பெஷல்னால எனக்கு எங்க அம்மாதா செய்வா அம்மா செய்வாங்கன்னா ஆ எப்டி செய்வாங்கன்னா ஆமா ஆமா இதுதா அந்த பிரியாணியில வந்து முந்திரி தேங்கா பாதாமு பட்ட பட்ட கிராம்பு சொல்லுவாங்கல்ல பட்ட மட்டோ பட்டைய மட்டு எடுத் அந்த நாலு நல்லா நல்லா வறுத்துட்டு அத அரச்சது நல்லா கெட் டியா வந்திருக்கு அது ஆட் பண்ணுவாங்க பிரியாணில நல்லா செம்ம டேஸ்ட் கொடுக்கு அது ஆ சில பேர் வந்து மசாலா அறச்சு வச்சுக்குவாங்க மசாலானா இந்த ஏலக்கா பட்ட அதெல்லா போட்டு மசாலா வச்சுப்போ கரம் மசாலான்னு சொல்லுவாங்கல்ல அத அரச்சு யூஸ் பண்ணுவாங்க ஆனா நாங்க அது போட மாட்டோ நம்மளதா நம்மதா நா ஃபர்ஸ்ட்டே தாளிக்கும் போதேதா பட்ட ஏலக்கா கிராமு அந்த பிரியாணி எல ரம்ப எலைன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பிரியாணி எலதா அதெல்லா போடவு நல்லா டேஸ்ட்டு வெங்காயத்த நல்லா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அ எப்டி சொல்றது ப்ரவுனிஷா வர்ற அளவுக்கு நல்லா பண்ணுவாங்க தக்காளிய வந்து ம அப்டியே போடாம அரச்சு ஊத்திருவோ அரச்சு ஊத்திட்டா அது கொஞ்ச நல்லா டிஃப்ரெண்டா டேஸ்ட்டா இருக்கு அதாது மசாலா சொன்னா அந்த பட்டக் கிராம்பு ஏலக் அது குடுக்கறதுதா லைட்டா சில்லி பவுடர் தா போடுவோ கலர் வேணுனா கே ஸரி தூளு பண்ணிக்குலா மத்தபடி மசாலானு எதுவுமே குடுக்க மாட்டாங்க ஆனா இப்போ இந்த ஆச்சி பிரியாணி மசா செல வீட்ல க்ஷ அத அதிகமா சேத்துகிறாங்க எல்லாருமே அத நாங்க அத அட் பண்ணவே மாட்டோ நா இதுதா சில்லி பவுடர் மட்டுதா போடுவோ வேற எந்த மசாலாவுமே அட் பண்ணாதுன்னா சூப்பரா இருக்கோ டேஸ்ட்
ஆனா எ ஒரு சிலருக்கு கரம் மசாலா அது இதுன்னு நறையா ஆட் பண்றாங்க அது பிரியாணி டேஸ்ட்டே மாறி போயிருது
ஹைதரபாத் பிரியாணி ஆமா அது ஆம்பூர் பிரியாணி ஆம்பூர் பிரியாணின்னு நனக்கிற ஏதோ ஒரு பிரியாணி வந்து சென்னையில சா ட அப்பறோ அது பிரியாணி மாரியே இல்ல வெரு மசாலாதா இருந்துச்சு அதுல மசாலா வந்து கொட்டி வெச்ச மாரிதா இருந்துச்சு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு இது செய்வாங்கல்ல
ம் ம் ஆமா எனா ஆம்பூர் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கோ இல்லைங்களா
ஆ நல்லா இருக்கோதா பட் அனா ஒவர் மசாலாவா இருக்கு
ஓகே ஓகே
எதுலனா மட்டனா சிக்கன் மேக்சிமம் மட்டன்லதா செய்வாங்க இல்ல ஏ சிக்கன்லயே செய்வாங்க நா வந்து இதுல செய்வாங்க எதுனா ரான்ல செய்வாங்க ப்ரான்ல நல்லா ஒரு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சி ப்ரான்ல பிரியாணி செஞ்சருவாங்க அந்த சீ ஃபுட் அவைலபிளா இருக்குல அந்த டைம்ல நான் வெஜ் அவுங்க நல்லா செய்வாங்க நா இது வரையு பிரியாணி லா சாப்ட்டதே கெடையாது
ம் ம்
என்ன சொன்ன சிக்கன் தானா
ஹா சிக்கன் பிரியாணி அப்றோ மோஸ்லி நா பண்றது ந்து சிக்கன் அதிகோ சாப்டாதுனால எக்கு பிரியாணி மாரி பண்ணிக்க
எக்கா எக்குனா அப்டே அவுச்சு அவுச்சி இல்ல ஒடச்சி ஊத்தி பண்ணுவியா
ஆ ய் அரைச்சி ஊத்த மாட்ட சிஸ்டர் அப்டி அப்டியே கட் பண்ணிதா போடுவ
அம்
ஆனா அரைச்சி ஊத்துனாதா அந்த பேஸ்ட் நல்லா திக்கா வருதுன் சொன்னாங்க அ அந்த மாரி ஆனா ட்ரை பண்ண பட் என்னன்னா தண்ணி ஜாஸ்தி விட்டுர்ற நானு ம் அதுதா ப்ரச்சன ஒரு கிளாஸ்க்குனா இவ்ளோ
உம் அரிசி சொல்றிங்ளா அரிசி சொல்றிங்கள அதுதா கல த்துகுமா ஒரு படி அரிசி எடுதிங்னா ரெண்டு படி தண்ணி ஊ
தண்ணி ஊத்ணு ஓகே
அதுதா தெரில
ஆ ஆ
ஆ இருக்கிங்கள
ஓகே
அதுதா கரெக்டா அரிசி வந்து நல்லா வேகறத்துக்கு கரெக்டா இருக்கோ இல்லாட்டி தம் போட்ருவங்க
ம் ம்
ஓகே ஓகே
ஹா ம் ம்
ஆனா அது இது தம் போட்டாங்னா இது அடுப்புல செஞ்சு தம் போட்டாதா நல்லா இருக்கு இல்லைங்ளா
இல்லியே அடுப்புல செய்றது அது ஒரு டேஸ்ட்டாருக்கு ஆனா இப்ப யாரு அதெல்லா யுஸ் பண்றா எல்லாமே கேஸ் தான
ஆம்மா
ஆ அரிசி கொஞ்சோ பாதி வெந்தவோடனே பேரட்டி லைட்டா தண்ணி ஊத்த கொஞ்சோ லைட்டா தண்ணி இருக்கும்போதே தம்ல போட்ருவாங்க
ம் ம்
நல்லாருக்கு தம்ல போட்டா அது ஒரு டேஸ்ட் சரி இப்ப லாஸ்டா வந்து ஆனியன நல்லா நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்கல்ல நெய்ல போட்டு வறுத்து வச்சிருப்பாங்க அத அப்டே மேல தூவிட்டு நமக்கு வேணும்னா லைட்டா கலர் போவுட்ரு போட்டுக்கலா அந்த சைய்ட்ல சும்மா கொஞ்சமா போட்டு நல்லா கெளறிட்டு அது ஒரு டேஸ்ட்டாருக்கு டிஃப்ரண்ட்டா
ம் ம் ஓகே ஓகே ஆனா நம எவ்ளோக் எவ்ளோ இத வந்துட்டு ப்பாப்பரா அந்த இது ஆனியன ரோஸ்ட் பண்றமோ அதுக்கேத்த மாரி டேஸ்ட்டு
ம் ம் ஆனியன லைக் பண்ண மாட்டாங்க அந்த தயிர் ஆனா தயிர் உத்தி ஆனியன் செய்வாங்கல அவங்க தா அதிகமா சாப்டுவாங்க
ஆ ஆ மோஸ்ட்லி டிரெஸ் எல்லா எங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க பண்டிகன்னா
ஆன்லைன்ல தா சிஸ்டர்
ஆன்லைன்லையா
உ
நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் தா இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா போச்சு
ம் ஆன்லைன் தா
ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப கூட்டோ ஜாஸ்தி இருக்குறதுனால வெளிய போயிட்டு வரணும்னாவே ரொம்ப கஷ் டமான ஒரு விஷயோ
ம் அம் முன்னாடியே இந்த ஃபங்ஷன்னா லோக்கல்ல எங்கயாச்சு எடுத்துக்கோ இல்லன்னா ஆன்லைன்ல முன்னாடியே ஆர்டர் போட்டது இப்ப இங்கதா வந்துருக்கு கரெக்ட் டைமுக்கு
அது வேணா நல்ல ஐடியா தா ஆன்லைன்ல போட்டு நமளுக்கு ரிஸ்க் இல்ல ஆனா என்னன்ன எதனா ஒரு டேமே மேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா ரிட்டன் பண்ணி வாங்கறதுக்குள்ளதா கொஞ்சோ கடுப்பாயிடுவோ
ம்
ஓகேங்க சிஸ்டர்
பாருங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பாக்கலா ஆ ஓகே சிஸ்டர்
ஓகே ஓகே இது காஸ்மெட்டிக்ஸ்
அதுமே எல்லாமே ஆன்லைன் தா சிஸ்டர்
ஓகே ஓகேங்க சிஸ்டர் பாப்போ நெக்ஸ்ட் டைம் ம்
ம்